ஹலோ ஆ சொல்லுங்க சொலுங்க சொல்லுங்க என்ன டாபிக் பேசி இருந்தோ ஏதாவோ பேசந்தமே மறந்திருச்சு
சார் என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரீடம் பத்தி பேசிட்டு இருந்தோ ம்
ஆ சொல்ங்க சொல்ங்க இப்ப என்ன தலைப் பேசலா
என்ன டபிக் நீங்கதான கால் பண்ணீங்க நீங்ளே சொல்லுங்க ஆமா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க பிளவாச்சி
ஆ அது சொல்ணும்னா வந்து நீங்க இந்த மாரி அனிமி வெப்சீரிஸ் அந்த மார்தா பாப்பீங்ளா அனிமிய அனிமி
ஆ ஆ ஆ பா பாப்பே
பாப்பீங்ளா அனிமே பாத்ருக்கீங்ளா
அனிமி பாப்ல வெ வெட்சிட் பாத்ருக்கே அது
ஏ என்ன பாத்திருக்கீங்க வெப்சிரீஸ்
வெப்சீரிஸ் வந்து ஹாட்பீட்டா
ஓ ஆட்பீட் ஓகே ஓ நீங்க வந்து தமிழ் வெப்சீர்தா பாத்திக்கீங்ளா
தமிழ் இல்லியே இப்ப இது விஜய் டிவில போறதாங்க
ஜியோ ஹாஸ்டார்லதா பாப் பே
ஓக்கே
இது உப்பு புளிக்காரம் அது அந்து ஒரு எப் சீப் போச்சி தெரியுமா
தெர்யு தெரியு
ஆ அதுபாத்தே அதுகப்பரோ ஹாட் பீட் பாத்தே அவ்ளதா அ
ஆட்பீட்தா வந்த சீசன் முஞ்சி ஏரோ
அதா அது ரெண்டுதா அதுக்கப்ரோ பாக் இங்க பிரெக்னென்ட் ஆ ஆயிடு ஆயிடுட்டே கொழந்த அப்பிடியே லைஃப் பாயிடிச்சில்ல டைம் இல்ல அதல்லா பாத்து
இந்த மணிஷ்ட்டு அதெல்லா பாத்திருக்கீங்ளா அதெல்லா பாக்கலல்ல மணிஷ்
இல்லியே
மணிஷ்ட்டு அது வந்து அம்யரோ அது அப்புறோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்
ம்
அதல்லா நல்லா இருக்கு அந்த மாரி ஒரு அனிமி பக்கமு அனிமி வந்து டேலைக்கிராம்லா வந்து டவுன்லோட் பண்ணனு
உம் உஹ
இப்ப வந்து அது பா அப்ப வந்து கொஞ்ச ட்ரெண்டங்ச்ச அது
உம் உம் உம் உ உம் தெரியு தெரியு சொல்லுங்க
ஆ அப்ப வந்து அந்த டெல்லிக்கரம்லா வந்து நரோட்டா குரூப் இன்னொரு குரூப்
உம் உம்
ஷேர் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணிக்கலா அதுல வந்து இவுங்க இருந்தாங்க அப்போ நம்ம ஆமா அப்போ ஒரு டூ தௌசண்ட் கரெக்டா ட்வெண்ட்டி த்ரீ ஆ ட்வெண்டி த்ரீ இல்ல ட்வெண்டி டூ அந்த மாதிரி அந்த டைம்ல அப்ப வந்து அவுங்க இருந்தாங்கன்னா வந்து எல்லாரு வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணா பிரைவேட்ட டீச் பண்ணை அவுங்களுக்கு அவுங்களுக்கு டைரக்டர் மெசேஜ் பண்ணே
உம் உம்
மெசேஜ் பண்ணே அப்போ அவுங்க யாரு என் நம்பர் எப்டி தெரியு அப்டி எப்டி கேட்டிருந்தாலா இந்த மாதிரி குரூப்ல இருந்துச்சு அப்டி சொன்னே பேசலாமா அப்டி கேட்டே அவுங்க வேணா அப்டி சாட்டி சொன்னாங்க அப்பறோ போக போக வந்து கொஞ்ச ப்ரெண்டா பேசிட்டு இருந்தோ அப்ப அவுங்க வந்து ஏதோ கமிட் ஆகிட்டு பிரேக்ப்ல இருந்தாங்கு நெனக்குறே ஆமா
ஓகே ஓகே
அந்த டைம்ல வந்து நா பேசிட்டு இருந்தே அப்ப வந்து அவுங்க சொல்லுவாங்க அதுக்கமா தா சொன்னாங்க ஒரு டூ இயர்ஸ் கழிச்சி சொன்னாங்க அந்த டைம் எல்லா நீங்க என்னா கொஞ்சோ சப்போட்டா இருந்தீங்க அப்டின்னு சொல்லிட்டு நா வந்து அப்போ டூ இயர் கிச்சு லவ் பண்றே அப்படின் சொன்னே
ஃபஸ்ட்டு நீங்க தா ப்ரப்போஸ் பண்ணீங்களா
ஆமா நா தா சொன்னே
உம்
ஆனா அவுங்க வந்து வேணா கொஞ்சதா லாங்கு இத்தனைக்கு ஒரு ஃபாட்டி கிலோமீட்டர்ஸ் அவுங்களுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ்
ஓகே ஓகே
அதுக்கே வந்து அவுங்க லாங்கு கொஞ்சோ செட் ஆகுது அப்டின்னு சொ சொன்னாங்க அதல்லா ரீசனா கன் பானி தெரில பட் அப்டியே சொன்னாங்க ரீசன் வந்து
ம் ம்
அப்றோம் வந்து கொஞ்ச நாள் அப்டியே போயிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து இப்ப நா போட்டோ கான போட்டோ கேட்பேன்
அவங்க போட்டோ
ஆமா அவுங்க போட்டோ கேப்பா பாக்கணும் போல இருக்கு மீட் பண்ணதே கெட் டேது அந்த த்ரீ இயர்ஸ்ல வந்து ஒர்க் டைமா மீட் பண்ல
ம் ம்
யாருக்கருந்தாலும் தோண்னுல பாக்கணுன் சொல்லிட்
ம் ம்
அப்போ வந்து அவங்க போட்டோ கேட்ட அவங்க வந்து ஒவற பண்ணுவாங்க அனுப்பவே மாட்டாங்களா
ம் ஹும்
எப்பயாச்சு ஒரு போட்டோ அனுப்புவாங்க
ம்
அத பாத்துட்டு இருப்பனா அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஆ நா கேக்துக்கு முன்னாடியே போட்டோ எல்லாம் அமுச்சுட் டாங்க என்னட இது இப்டி டிப்ரண்டா இருக்கே அப்டின் சொல்லிட்டு அன்னைக்கு வந் தே நா வந்து கொஞ்ச டிப்ரண்டா தோணுச்சு அவுங்க பேசுறது இப்போ நம்ம கிட்ட வந்து த்ரீ இயர்ஸா டாங்க திடீர்னு வந்து டிப்ரண்டா பேச போது நமளுக்கு தெரியுல ஆ அதுலயே வந்து எனக் தெரிஞ்சிச்சு என்னா இவுங்க டிப்ரண்டா பேசுறங்களே சொல்டு அப்றோ வந்து அவுங்க வந்து ஒர்க் போயிட்டு வரங்க பார்ட் டைம்மா காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வருவாங்க
நீங்களும் அவங்களும் ஒரே ஏஜா
இல்ல அவுங்க என்னோட ஒரு டூ இயர்ஸ்சு சின்ன பொண்ணு
ஓகே ஓகே ஓகே
ஆ ஒர்க் பார் டைம்மா ஒர்க் போயிட்டு வருவாங் ங்க அப்ப நா ஏழு மணிக் கால் பண்ணுவே எப்பமே ஏழு மணிக்கு அவங்க ஒர்க் முடியும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லுவாங்ளா அந்த புடிச் புடிச்சு புடிக்காத மாரி சொல்லுவாங்க பாத் தீங்ளா லவ் சொல்றேன் சொல்லிட் டுஸ் சொல்லாத மாரியே சொல்லுவாங்க பாரு அந்த மாரி சொன்னாங்ளா எனக்கு ஒரு எனக்கு ஒரு சாக் ஆயிட்ச்சு என்னடா இது டிஃப்ரெண்டா சொல்றாங்களே எதோ அப்டின்னு சொல் ட்டு எத்தன நாளு இந்த மாரி சொல்வாங்கன் நென்ச்சிரு ப்பே திடீர்னு சொல்லம்போது ஒரு மாரி நல்லா இருந் சேரி அது ஆக்சுவலி அப்றோ உள்ளதா கேக் கும்போதுதா சொன்னாங்க இது மாரி எனக்கு ஒரு ஃபைவ் டேஸா தோணிட்டே இருந்து ச்சி என்னன் தெர்ல என்ன வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு அவுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன் சொல்வாங்க அப்றோ எப்டி இந்த மாரி ஆ ச்சின்னு கேட்டே அவங்க சொல்வாங்க தெரில ஆ எதோ ஒரு டைம்ல எதோ
எதோ ஒரு ஒரு லக் அடிச்சிர்ச்சு போங்க
லக்கு ஆ லக்குன்னு சொல்லலா
ம் அது அப்பிடியே மேரேஜ் வரைக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க டீல்ல விடாதீங்க
ஆமா ஆமா இது என்னமோ கரெக்ட்டுதா
என்னதா ப்ராப்ளம் வந்தாலு ஃபேஸ் பண்ணுங்க. செரியா ஒரு சிஸ்டரா சொல்றே உங்க உங்களுக்கு. க்ளோ ஃப்ரெண்டா சொல்றே ஃபேஸ் பண்ணுங்க விடாதீங்க ஃபேமிலிகிட்டயு பேசுங்க இல்லயா ஃபேமிலிய விட்டு ரெண்டு பேரு ரெண்டு ஃபேமிலியு வேணான் சொல்லி தனியா இருங்க அப்புற ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சேத்தி க்க போறாங்க ம் ஏன்னா நீங்கதா ஈகோ இருக்கக் கூடாது ஃபஸ்ட் லவ்ல ஈகோ இருக்கக்கூடாது
அவங்களுக்கு இருக்கு நெறைய இருக்கு ஆனா நா வந்து அவங்க வந்து நெறைய கோவப்படுவாங்க ஆ செரி ஓகேன்னு சொல்ட்டு நா இருப்பே
ம் அதா ஈகோ உப்பஸ் சிசிவ்னஸ் கூட இருக்க கூடாது
ஆம்மா ஆமா ஆமா நெறைய இருந்திச்சி இப்ப கொஞ்சோ நா வந்து அத தள்ளி வச்சிருக்கே இப்போதிக்கு அப்போ ரொம்ப இதுவாயிச்சின்னா அப்புறோ கஷ்டோ
ஆமா ஆமா
அனால வந்து இப்பதைக்கி ஓகே சொல்ற மாரி இருக்கு
ம்
சண்டை ஆச்சி அந்த சண்டை இப்பதா முச்சு
அது குட்டி குட்டி சண்ட கியூட்டா இருக்குல்ல
ஆமா குட்டி குட்டி சண்ட க்யூட்டா இருக்கு அப்னா அப்புறோ நம்மளுக்கு தோணு என்னடா இதுக்கெல்லா போய் சண்ட போடுவோமடா அப்பிடின் தோணு
ம்
அந்த மாரிலா தோனு கரெக்ட் டைம் நெறைய சண்ட ஆ நா உனக் கேக்கனா நீ ஒன் பதில் சொல்றியா அப்பிடின் சொல் ட்டு அதுக்கு ஒரு சண்ட வரு இந்த மாரி நெறைய நடக்
ம் நாங்க ஃபோன் பேசும்போது கூட இப்பிடிதா குட்டி குட்டி சண் நல்லா இருக்கு அந்த அதெல்லா
ஆனா சண்டயே வருபோது அந்த சண்ட இதுக பேசுபோது டிஃப்ரெண் அந்த நாமலா பேசுபோது டிஃப்ரெண்ட்டா பேசுவோ அந் சண்டையில இருக்கு போது டோன் வேற அந்த மாரி இருக் ஓ டிஃப்ரெண்டா இருக்கு அது நல்லா இருக்கு என்னடா இவங்களாடா இந்த மாரி
ம் ம் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா என்னோட எனக்கு நேர் மார் அவுங்க ஆப்போசிட் அவுங்க
ஓ
நா இப் நா வந்து கொஞ்ச நேரோ ஏ வாய் கம்முன்னு இருக்காது லொட லொட லொடனு பேசிட்டே இருப்பே யார் அவசம் ரொம்ப சைலன்டு பேசவே மாட்டாரு இப்ப நானே ஏதாவது பேசனா ஒரு ரெண்டு மூணு வார்த்த தா அது முடிச்சிடுவாரு ஆமா இல்ல ஓகே அந்த மாரி ஆர்கி‌யுமெண்ட் பண்ண மாட்டாரு எங்கிட்ட
ஓ ஓ ஓகே ஓகே
இது வரைக்கு மேரேஜ் த்ரீா ஆனா டூ இயர் முடிஞ்சு தேட் இயர் போயிட்டு இருக்கோ இதுவரைக்கு நா எப்டி சொல்றது அவர கோபமா அடிச்சது கூட இல்ல திடிக்கது கூட இல்ல சண்ட கூட போட்டது இல்ல வீட்ல இதுக்கப்புறோ எப்டி போகு கோன் தெரியல
ஆ ந வளப்போ அவங்க வந்து இப்போ பசங்க எப்யும் பசங்க பொறுத்தவ எப்பவுமே வந்து அவங்களா இப்போ அஞ்சி இப்போ அவங்கள அவங்க அமைதியா க்காங்கன ரீசன்காகதா அமைதியா இருப்பாங்க அவங்கள போயிட்டு நோண்டிட்டே இருக்க கூடாது அவங்களுக்கு வந்து தெரியு
அய்யோ என்னோட ஹஸ்பெண்ட் வந்து பப்ஜி பைத்தியம் தெரியுமா பப்ஜிலேதா இருப்
பப்ஜியா பிரீ பையரா
பப்ஜி
ஓ பப்ஜியா ஓகே ஓகே
அதுலதா அதுதா அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க நா வந்து அப்படி விளையாட கூட ரூல்ஸ்லா போட மாட்டே ஆ நா போ சொல்ல ஏன்னா என்ன நினை நா ஏ மைண்ட் சே என்னன்னா காலேலருந் நைட்டு வரைக்கு வொர்க் போயிட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு இப்போ நைட்டு தூங்கும்போது கூட நம் நம்ம கூட டைம் ஸ்பென் பண்றாரு இல்ல சேரி அவர்க்காக டூ அவர் குடுக்கலாம அவருக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்டும் ஃபரெண்க்கு அந்த மாரி நா
ஓகே ஓகே வெளியல்லா போ மாட்டாரா இப்ப சண்டேலா
ஆ சண்டே டைம் ஐயோ கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியதான் இருப்பாரு வீட்லே இருக்க மாட்டாரு ஃப்ரெண்ஸ் ஃப்ரெண்ஸ் ஃப்ரெண்ஸ் ஃபரெண்ஸ் தா அவரு லைஃப் அந்த மாரி இப்ப கல்யாணத்துக்கு அப்றோ கொஞ்ச பொறுப் பு வருது இல்லையா
ஆமாமா இந்த டெண்டி டுவெண்டி டூ ஏஜ் கப்மாவே ஒரு மாரி டிஸ்
ஆ எனக்கும் ஏ ஹஸ்பண்க்கு எவ்ளோ போர் இயர்ஸ் டிப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும்
ஓ அவுங்க வந்து பெரியவங்ளா இல்ல
அவங்க பெரியவங்க நா அவங்களோட சின்னவ நாலு வர்ஷோம் டிஃப்ர ரண்டு எங்க ரெண்டு பேருக்குமே
ஓகே அவுங்க தேட்டி இருக்குமா அவுங்களுக்கு
அவருக்கு ட்வெண்டி எயிட்
ஓகே ஓகே ம்
உ இப்போ சண்டே டைம் எங்கயாச்சு வெளிய போவோம் நா எங்கயாச்சு கூப்டா இல்ல வேணா தா சொல்ல மாட்டங்க ஓகே கூட்டிட்டு போறேன்
வருவாங்களா கூப்டா ஏன்னா வந்து யாருமே வந்து சண்டே தா ஒன்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க ஆனா கூப்டா வரமாட்டாங்க
இவர் அப்பிடிலாம் இல்ல நா சொல்லியே சொல்லிடுவேன் இப்ப சாட் இன்னைக்கி நயிட்டே சொல்லிடுவேன் ச் நாளைக்கு சண்டி இங்க போலாம் இ இதான் பிளான் அப்டின்னு வீட்டுல எல்லாமே முடிச்சுட்டு நாங்க களம்பிடுவோ எங்க மாமியார் எங்க சொல்ட்டு
ஆ ஓகே உங்க உங்க மாமியா இருந்தாலு போனவங்கள வெளியே போக ஸ்ட்ரீட இருப்பாங்களா
ஸ்ட்ல இல்ல அவங்கிட்ட நாங்க பர்மிஷன் கேட்க மாட்டோ போறோ இன்ஃபார்ம மட்டும் பண்ணிட்டு போவோ பர்மிஷன் கேக்குறதுல்ல இப்போ ஆமா இவ இல்லனா இப்போ நாங்க ஒரு நாலு மணிக்கு போறதா இ அப்புறோ நைச்சுக்கோங்களே இப்ப ரெண்டு மணிக்ளா நாங்க சாப் பிடம் போதும் சாப்பிடும் போது சொல்லுவ அவர் வெளிய கூப்பிட்டு இருக்காரு நாங்க ஒரு நாலு மணிக் க் கிளம்பிடுவோ அப்படின்னு சொல்லிடுவே சேரி ஓகே அவ்ளதா ஒவ்வொருத்தங்க என்ன பண்ண சொல்லிட்டுதா போனும் நா சொன்னாதா போனு அப் அப்டிலா எங்க மாமியார் இல்ல ஏ அந்த மாரி பண்ண என் ஹஸ்பண்ட்கு பிடிக்காது ஆ
அ அதா உங்க மாமியாரோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா
இல்ல இல்ல மாமியார் மட்டுதா நா மாமியார்
அத்த உங்க கொழந்த வந்திருக்கே இப்போ
ஆ இப்ப கொழந்த நாலு பேரு ந எங்க ரெண்டு நாத்தனார் இருக்காங்க அவுங்கள தனியா இருக்காங்க அவுங்க அவுங்க வீட்டுல ஆ ஒரு எ ஹஸ்பண்ட் ஓட அண்ணா இருக்காரு அவரு தனியா இருக்காரு
ஓ எல்லாரு தானே தானியா இருக்காங்க அ ஆமா தனி தனிய இருக்கிறது நல்லாத்தா ஏனா ஒண்ணாந்த வந்து அந்த நல்லாதத்தோட நல்லா இல்லாம் போயிடு
இல்லை அவுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்ல அவங்க அவங்க ஃபஸ்ட்ல இருந்து தனியா தா இருக்காங்க எங்க நாத்தனார் வந்து எங்க கூடேதா இருந்தாங்களே கெஸ்ட அவுங்களுக்கு ஹஸ்பண்ட் டில்ல அவுங்களு அவங்க பொண்ணு எங்க கூடதா இருந்தாங்க நா பிரெக்னெடா இருக்கும்போது இ எனக் குழந் தா பொறக்க போதுனா ஒன் மந்த் இருக்குன தா அவுங்க தனியா போனாங்க ஏன்னா வீட்டுக்கு கொழந்த வரு அ கொழந்தையோட நறைய திங்ஸ் வரு எங்களுக்கு இடம் இடம் பத்தாது உங்களுக்கு எங்க லைப் நாங்க பாத்துக்கிறோ எவ்ளோ நாள் த அம்மா கூட இருக்கிறது தம்பி கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவுங்க போயிட்டாங்க நாங்க போகாதன்னு சொன்னோ கேக்கல நா இப்ப அவிங்ககிட்ட நாங்க போகாதுன்னு சொல்லுவம்ல அதாலா எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாமே அவுங்களே அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது மட்டு போயிட்டு வரே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எந்த சண்டையு இல்ல எதுவுமே இல்ல இந்த மாரி பண்றாங்க
ஓ ஓகே ஓகே இப்போ வந்து நீங்க நீங்க வந் து ஒரே வீட்ல இல்ல ஒரே வீட்டுல இருந்து தனிதனியா இருக்கிங்களா இல்ல வீடே வந்து தனி
வீடு தனி தனியாதா இப்போ
ஓ ஓகே ஓகே
ஃபஸ்ட் ஒரே வீட்ல இல்ல நா மட்டும்தா எனக்கு யாரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ப்ரோ
இப்ப நீங்க மட்டு தனியா